ஆ சொலுங்க சொலுங்க வணக்கம்
ஏங்க நா இப்போ அனுப்பி விட்டேன்ல உங்களுக்கு அத பாத்தீங்களா அது என்னனு கொஞ்ச கேக்கறீங்ளா அவுங்ககிட்ட
நீங்க தா நம்பர் அனுப்ப சொன்னா அனுப்பவே இல்ல அதுக்கு அந்த இதுக்கு அந்த ஆள்து அயங்க அத நா ஏற்கனவே இருக்கறேங்க நாதா அத பாக்காம மியூட் பண்ணி வச்சிருக்கறே நா மியூட் பண்ணி வெச்சிருக்கிறேனே நா எனக்கு தெர்லெயே அது திடீர்னு வந்த்சு ஓ இப்பிடி ஒரு குரூப்ல நம்ம அதுக்கப்பொறமா இந்த இதுல போயிட்டு சேனல்ஸ்ல போய் தேடி பாத்தாதா இருக்கு அந்த மாரி ஆ ஆனா அதுல வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லா எனக்கு காட்டலங்க எனக்கு ஆனா அதுல இருந்து வெளிய வந்துட்டு நீங்க ஆட் பண்ணனால இருப்பன்னு நனக்கெற
எனக்கு இப்போ அவ்ங்க மெய்ல் போட சொல்றாங்களா நம்ம மெய்ல் போட்டு கேக்லாமா இது நம்ம பண்லாமா
அது ம் செரி போட்டு பாருங்க எப்பிடி இருந்தாலு இது இதான பேர்ரு தான
ஆமா பேருதா பாத்தீங்களா நம்ம பண்ணோல அந்த இது அந்த யூசர் என்னோ சம்திங்கு ஆ ம்
அந்த இதுல கஸ்டமர் சர்வீஸ் ஃபோன் நாம்ம பேசற மாரிதா ஆ அதேதாங்க எல்லாத்து சேர் கேட்டு பாத்து என்னன்னு சொல்லுங்க எனா எப்பிடி இருந்தாலு நா ஊருக்கு போய்ட்டுற்ற ஆ ஆ போட்றே போட்றே மெய்ல் தான போட்டற்றங்க எத்தன எவ்ளோ நா அது எல்லாரு மெய்லியு நானே தா போட்டுட்டு இருக் நா மெசேஜ் பண்ண அந்த ஆளுக்கு அவன் எதோ
என்ன சொன்னாரு
எதும் பண்ல எதும் ரிப்ளை எதும் வரல பாக்கலா எதாவ்து வந்துச்சுன்னா ந
ஆனா அவரு போட்ருக்கறது வந்து வெண்டாரா என்னனு கேட்ருக்காங்களா
ஆமா அதனாலதா செரி தனியா எதா இருக்கா அப்டின்னு சொல் னு கேட்ருக்கற
ம் இப்ப அவங்களே எதாவ் வெண்டார் புடிச்சா அந்த வெண்டார் கூட கூட நம்ம ஜாய்ன் பண்ணிக்கலால்ல ஆனா எனக்கு என்னன்னா இதுல ரொம்ப கம்மியா குடுப்பானுங்க நீங்க உங் தெரியுமா எல்லா அம்மா அம்மா ஆமா க ரொம்ப ஆ அது அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இந்த டெல்டால வந்து அப்டிதா இருக்கு ஆ அதே பாத்தீங்கன்னா வேற ஒரு இதுல பாத்தீங்கன்னா அவனை விட எப்போமே அதிகமாதா குடுப்பாங்க செரி விடுங்க இத பத்தி விடுமா வேற எதாவ்து பேசலாம் எனக்கு என்னமோ இப்ப பசிக்கிற மாதிரி இருக்கு காலேல நா என்ன சாப்ட்டன்னா ஓட்ஸ் குடுச்சேங்க அவ்ளோதா எனக்கு இங்க வந்ததுல இருந்து செரியா சாப்பட கூட தோண மாட்டேங்குது
ஏ தூங்க மாட்டுக்கிறீங்க தூங்க மாட்டுக்கிறீங்க சாப்பட மாட்டுக்கிறீங்க
த்தமா தூங்க மாட்டேங்கெறேங்க கால்ல இன்னெக்கி எத்தன மணிக் தெரிமா மூன்ற்ர மணிக்கு ஒரு முழிப்பு வந்துச்சு அவ்ளோதா ஏ பொண்ணே கேக்குறா என்னம்மா இவ்ளோ கருப்பாய்டுச்சு கண்ணுக்கீழ என்னாச்சு ஏ நீ தூங்க மாட்ரியா நல்லா தூங்கம்மா அப்டி சொல்றா ஆனா எனக்கு ஒரு பக் இப்போ ஏ பொண்ணுதா எனக்கு எல்லாமே அ அப்டின்ற மாதிரி ஒரு என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல அவ
ஏங்க எல்லாத்துமேலயு வந்து கொஞ்சொ இருங்க பாசொ எல்லாத்துமேலயு கொஞ்சமா வெச்சுக்கோங்க தய்வு செஞ்சு யாரு எப் எப்ப வேணா என்ன வேணாலு பேசுவாங்க எங்கௌ இல்ல இல்ல நா சொல்றது அதுல்லா ஓ க்கேங்க அவுங்க எல்லாமே பண்றாங்க நா சொல்றேல்ல எல்லா வாழ்க்கையிலயு சொல்ற எல்லாத்துகுமேலயு ஒரு அளவா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அதுக்குப்புறோ ஏமாற மாட்டோ ஏன்னா நம்ம இப்பவே நம்ம வீட்லயே என்ன சொல்றாங்க எங்க அம்மா அப்ப எல்லா சந்தீப் சின்ன வயசுல இந்த மாரிலா இல்லடா நீ நீ மாறிட்டடா எங்களுக்குலா மனசு கஷ்டமா இருக்குடா ரொம்ப நம்பளுக்கு புரியல என்ன அப்டி நம்ம மாறுணுனு ஆனா அவுங்க வந்து நம்மள எதிர்ப்பத்திருப்பாங்க அத நம்பளுக்கு அவுங்களுக்கு வந்து நம்மளால கொடுக்க முடியலனு நம்மளுக்கு தெரியுது ஆனா அது நம்பளுக்கு என்னன்னே தெரியல ஆ அந்த ஒரு விஷயத்துல தா சொல்றே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வச்சுக்காதன்னு சொன்னாங்க
அப்ப அம்மா கிட்ட பேசணு அவுங்க நீங்க பேசனீங்க அப்டின்னா அவுங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு உங்களுக்கு தெரியு
செய்வாங்க நீங்க வேற ஏங்க உங்க அம்மா அப்பா பஸ்ட்டு பேசனவங்கலா இப்போ பேசுறாங்களா சொல்லுங்க
அப்டி இல்லெங்க இப் யோவுங்க பேசுறாங்கதா இல்லன்னு சொல்லா ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆ
கெல்லா நடக்காதுங்க சில விஷயல்லா நம்ம ஒன்னு சின்ன புள்ளையாட இல்லங்க அது நடக் கதுக்குபே அதெல்லா கேட்டாச்சுஅவுங்க என்ன நினைக்கிறாங்கன்ன சும் கூப்ட்டோனே ஓடிட்டே வந்துட்றுனு அப்பின்னு நினைக்கிறாங்க நம்ம ஒர்க் வேல செஞ்சுட்டு இருக்கோ அந்த டைம்ல எப்டி அத வுட்டுட்டு வர முடியு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க வுட்டுட்டு வர்லா அது சொல்லிய வச்சுங்க புரியல புரியல மாட்டாங்கங்க நீங்க நா சொல்றே உண்மயாவே எல்லாத்துக்குமேலயு அழவா வச்சுக்கோங்க அவுங்க உங்களுக்கு வந்து அதுக்கப்புறோ ஏமாற மாட்டிங்க ஜாலியா இருக்கலா இன்னு உங்க மேல நல்லா ஜாலியா இருக் பாத்து சொல்
ஜாலியா வா எங்க ஜாலியா இருக் க்கிறது அதாவுது சில பேர் எலா இருக்காங்கங்க எனக்கு தெரிஞ்சு சில பேர்லா அந்த தனிமைய ரொம்ப விரும்புறாங்க தனிமையிலேயே வந்து அதா சொல்லுவாங்க தனிமையிலே இனிமை காணலாம் அப்டின்ற மாரி அவ்ளோ ஜாலியா அவுங்க தனியா இருந்தாலு என்ஜாய் பண்ணுவாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு பெர்சன் நா கெடயவே கெடயாது எனக்கு வந்து எல்லாரு இருக்கணு அப்பதா நா வந்து சந்தோஷமா இருப்பே என்ன பொறுத்த வரைக்கு என்ன சுத் தி எல்லாருமே தேவ அப்படின்ற மாரி நெனப்ப நா மட்டு தனியா ஒரு எடத்துக்கு போனன்னு வச்சுக்கோங்களே நா அந்த எடத்துல சந்தோஷமாவே இருக்க மாட்டே
தனக்கதே தனியா இருக்கம்போதல்லா தனியா எங்க நீங்க வாழ்க்கையில பாதி நேரோ தனியா தாங்க இருப்பீங்க எல்லா நேரமு ஒண்ணு எல்லாருமே இருந்தாங்க உங்களுக்கு கடுப்பாயிடு அது அது ஒரு லிமிட்ல இருந்தா சூப்பரா இருக்குங்க அதுதா சொல்றே இப்ப எனக்கே என்னோட இல்லெங்க இருங்க நா சொல்றது கேளுங்க ந நா இப்பப்ப நா இப்ப ஏ ஆள் பேசுறன்னா பொழுதனிக்கு பேசுன்னா அவளுக்கே புடிக்காது ஆமா சில்றமே நா அப்புறமா பேசுறே அப்டின்னுவாங்க அப்ப அந்த டைம்ல வந்து நா வந்துட்டு இல்ல இல்ல பேசு நா வந்து உன ரொம்போ ஆ உனக்காக ஏங்கற அந்த மாதிரி நா பேசுணு அப்டின்னு நெனச்சன்னா சில டைம் கடுப்பாய் கட் பண்ணி வுட்டுருக்க நிறைய டைம் இது நடந்திருக்கு இதுவே நா உங்க மேல நா பேசாம நா பாட்க்கு விட்டுட்ட அவுங்களே வருவாங்க ஓ இந்த மாதிரில்லா இருக்கறா டைம் முட்டு கொட்த்துட்டு தா போனு இப்ப நானே எங் அம்மாகிட தொடர்ந்து உக்காந்து பேசிருந்த எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீங்க சொன்னீங்கள ஒங்கம்மாக்கு எவ்ளோ மனசு ஆ என்னய டார்ச்சர் பண்ணாத தயவு செஞ்சு போய்டு நீயி அ ஏ பேசினே இருக்க சில் டைம் வந்துட்டு ஆ டேய் எனக்கு ரொம்ப அசதியா இருக்குட தயவு செஞ்சு போய்டுற பிளீஸ்டா அப் டின்னு எம்மா நீத்தரமா பேசு சொன்ன நேத்து ரொம்ப ஃபீல் பண்ணியே கேடக்கவே மாட்ட வாழ்க் கைல கொஞ்சமா பேசு அளவா பேசணு எல்லாருமே அப்டின்னாங்க அப்பறமா தா நா புரிஞ்சுக்கிட்டு தா நா
இல்ல நா அதாவ்து எல்லாருக் க்குமே வந்து ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா இப்ப சில பேருக்கு நா முன்னாடி சொன்ன மாரி செலப் பேருக்கு தனியா இருக்கது ரொம்ப புடிக்கு இப்ப எனக்கு வந்து சுத்தி நாலு பேர் இருந்தா தா புடிக்கு ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு ஆள் வேணு தொணக்கணு அப்பில்லா நெனப்பே இப்ப நா மட்டு இந்த வீட்டுல தனியா இருக் கே இல்லியா இப்ப தனியாவே இருந்தன்னா எனக்கு மைண்ட் என்னென்னமோ திங்க் பண்ண தோணு ஆனா இப்ப வேற யாராது கூட இருக்காங்க அப்டின்னா இப்ப எனக்கு இந்த செல்விக்காவே எடுத்துக்கோங்க அவங்கல்லா இருக் காங்க அப்டின்னா அவுங்ககிட்ட ஏதோ ரெண்டு வார்த்த பேசுறோமா ஏன்னா யாருமே இல்ல பேச்சு துணைக்கே ஒரு ஆளே இல்ல காலைலேந்து முழுக்க முழுக்க தனியாவே இருக்கோ அப்ப என்ன இருக்கு மண்ட ஏதாவ்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அது தேவையில்லாம அந்த திங்கிங் வந்து என்னென்னவோன்னு நெனைக்க தோணு வாழ்க்கைய பத்தி இப் வந்து ஒரு நாலு பேர் கூட இருந்தாவ்து ஏதோ பொழம்பி தள்ளிட்டு போய்ரலா பாரு அப்டின்ற மாரி இருக்கு
ஆ
அந்த மாரி என்னப் பொறுத்த வரைக்கு என் பொண்ணு என் கூட இருக்குபோதுதா நா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாரி ஃபீல் பண்றே அவ அவ் இ இப்ப இப்பதிக்கி என் மண்டையில இருக்கறது அவ மட்டுதா ஆ எல்லாமே அவதா அப்டின்ற மாரி இருக்கு
இப்பதிக்கு ஓகேங்க ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு சரி இருவத்தொ இருவத் தொரு இருவத் ரெண்டு வய்சுலக்க நீங்க சொல்லுங்க இது நா அப்ப நா வயசாய்ட்டு இன்னா அதுக்கப்பறோ வந்து கேக்குறே தஸ் நீங்க அப்ப சொல்லுங்க என்கிட்ட அவுங்ககிட்ட நா இது ந நானே ந னு எதுலியோ இதுல வந்து இதுல வந்துட்டு ரிமைண்டர் போட்டுச்சர்றே நானு போட்டு வச்சுட்டு கரெக்டா ஒரு பதினா இருவத் ரெண்டு வருஷ கழிச் இல்ல இல்ல புரியு ஓகே
எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வருது அப்டின்றது எனக்கு புரியுதா ஆமா நாளைக்கே வந்து அவுளுக்குன்னு ஒரு மேரேஜ்ஜி அப்டின்ல்லா போய்ட்டா அப்டின்னா அதுக்கப்பறோ அவ அவ லைஃப்ப பாக்க ஆரம்பிச்சடுவா அவ்ளுக்கு
நோ நோ இல்ல இல்ல இல்ல இல்ல நா ஆஹான் அப்டில்லா கெடையாது நா அவுங்களுக்கு எப்பயுமே உங்கள புடிக்கு அது நா சொல்ல வர்லங்க
இல்லங்க இப்போ ஏ இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வச் சுக்கோங்களா ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒரு பெர்சன புடிக்கு இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி அப்டின்னு பாக்கும்போது நமக்கு அப்பா தா எல்லாமாவு தெரியவாரு சரிங்களா அதுக்கப்பறோ கல்யாணத்துக்கு அப்பறோ பாக்கு போது நமக்கு என்ன நடக்கு அப்டின்னா அப்டே கணவர்ரு தா அப்டியே எல்லாமே அப்டின்ற மாரியே ஆயிடு நம்ம ஏன்னா நமக்கு வந்து சீரியஸா அந்த சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் புரியுதுங்களா நா மத்தவங்க லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கே என் லைஃப விடுங்க
ஏங்கா நா உங்கள சொல்லங்க ஏ லைஃப் நா ல்லி சிரச்சிட்டு இருக்கறாங்க அப்பாவ நா எப்பட அப்பா கூட இருந்துருக்கே இந்த மாரி யோசிச்
இப்ப நா என்ன பொருத்த பொண்ணுங்க பசங்களுக்கு எப்டி இருக்குன்னு தெர்ல இப்ப பொண்ணுங்களுக்குல்லா பாத்துங்கனா வச்சுக்கோங்க அப்பா தா எல்லாமே இப்ப என்ன பொருத்த வரைங்கனா எங்க அப் ப்ப தா எனக்கு எல்லாமே அப்டின்னு நா எப்பவுமே பேசுவே எதா இருந்தாலு எனக்கு எங்க அப் பா இருக்காரு அப்டின்ற ஒரு நம்பிக்க இருக்கு என்ன நடந்தாலு நம்ம பாத்துக்லா அப்டின்ற மாரி இருக்கு இந்த மாரி அதெல்லா ஒரு டைம் பீரியட் வரைக்குந் தா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மேரேஜ் ஆயிட்டு வந்துட்டோ அப்டினா நமக்குன் பசங்க வரும்போது கொழ அந்த பா வந்து அப்டியே டிரான்ஸ்பர் ஆயிடும் முன்னாடி நமக்கு வந்து அப்பா அப்பா தா பர்ஸ் ச எடத்துல இருப்பாங்க அதுக்கப்புறம் கொழந்தெல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம பொண்ணு தா நம்ம பொண்ணோ பையனோ அவுங்க நமக்கு மொத எடத்துல இருப்பாங்க அதுக்கப்புறந் தா அந்த உறவுகள்லா வரு அப்பாவா இருக்கட்டு அம்மாவா இருக்கட்டு நம்ம குடும்பத்த தாண்டிதா அதுக்கப்புற அவங்களா வருவாங்க அதனால சொல்ற நமக்கு வந்து லைஃப் வந்து கொஞ்ச கொஞ்சமா அந்த மாற மாற மாற ஆ நம்ம சின்ன வயசுல யாரு மேல ரொம்ப பாசமா அம்மா அப்பா அப்புறோ சுத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பி அப்டிதா இருப்போ அப்புறம் கல்யாணோ ஆனதுக் அப்றோ நம்ம கொழந்த நம்ம ஹஸ்பண்ட் அப்டின்னு எல்லாமே மாறிடு ஒரே மாரி இருக்கவே இருக்காது அததா அவங்க கல்யாணோ ஆயிட்டு போனதுக்கு அப்புறமா அவுங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குடும்பன் அப்டி ஆயிடுவாங்க நம்ம என்ன நம்ம ஹஸ்பண்ட் தா அப்டின்னு நம்ப இருப்போ அதுவு எந்த அளவுக்குனா இப்போ சில பேரோட வாழ்க்கை எல்லா வேற மாரி போயிட்டு இருக்கு எத நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியாத மாரி போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே வந்து எதுவுமே நெரந்தரோ இல்லங்க வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து இதுதா அப்டின் சொல்லவே முடியில
ங்க இப்பல்லா தத்துவோ வந்துட்டு அப்டே தவள தல்லாடுது அப்டி அப்டி பொங்கு பொங்கு வலியிது ஊத் துதுங்க அத பொங்குல் பொங்கலே இப்ப வந்துரு போல அந்த மாதிரி இருக்கு இப்பல்லா
ஏன் நீங்க பேச மாட்டீங்க மா என் லைஃப் ப நா வந்து என்னெல்லா உணர்ந்தனோ அதல்லா நா பேசறே
நல்ல இல்ல நீங்க உணர்ந்து மட்டு என்னங்க உங்க சுத்தி இருக்கிறவங்க உணர்ந்து உங்களோட உணர்வு புரிஞ்சுக்கணுங்க அத்தாங்க முக்கியமே அதுதா நீங்களே எதிர்பார்க்கறீங்க அதுக்குதா நானு நானு ஆசபட்றங்க நீங்க நல்லா இருக்னு
ம் பரவால்லையே நம்பள பத் தி ஒருத்தர் நல்லா இருக்கணுன்னு நெனைக்கறத் இதுவே ரொம்ப பெரிய விஷ்யோ இல்ல பரவால்ல நன்றி நா இப்பிடி நல்லா இருக்கணுன் அப்டின் நெனச்சதுக்கு
ஏங்க எப்பயுமே எங்க அந்த மார்ல்லா நா யாருமே நல்லா இருக்கனுன்னு எப்பயுமே உங்க நல்லா இருக்கணு அவ்ங்கா அவ்ங்களோட பிரச்சனைல இந்து அவுங்க சீக்கிரமா போயிட்ணு ஏனா நா அது நா ஏங்க நீங்க ரொம்ப லேட்டா உங்க வாழ்க்கையில இத அனுபவிக்கிறீங்க ஆனா ரொம்ப ஃபாஸ்ட்டா அனுபவிச்டனா அதனால எனக்கு எல்லா புரிய ஆரம்பிச்சிருதா நா இப்போய் யார்ட்டையாது பேசுனா என்ன சொல்றாங்கன்னா எப்பிடி இவ இப்படி யோசிக்கிறா என்ன இப்டி பெரிய மனுஷ தனமா பேசுறா அப்டின் டாங்க ஏனா நம்ப ரொம்போ முன்னாடி ரொ சின்ன வயஸ்ல நா இது த்துனால எனுக்கு புரிஞ்சிர்ச்சி ஓக்கே இதுதா வாழ்க்க இப்பித்தா இருக் இருக்கோ அப்டின் சொல்லி தெரிஞ்சிருச்சு அது நல்ல வேல அது ஒரு வாழ்க்க நம்புளுக் புரிய வெச்சிருதுங்க ஏழ்ர சனின்றது உண்மையாவே நல்லத்தா வாழ்க்க எப்டின் சொல்லி புரி வெச்சிர்ரோ ஏங்க அது இப்போ கே இப்போ உங்க நீங்க அனுபவிக்கும் போது கேட் டதா இருக்கோ முடிச்சுட்டுப்பறமா நீ யோஸ்சு பாருங்க ரெண்டு வருஷோ கழிச்சி
ரெண்டு வர்ஷோ கழிச்சி அ இப்பதா ஏழ்ர சனியே ஆரம்பிச்சிருக்கு இது எப்போ முடியர்து இன்னு ஒரு ஏழு வர்ஷோ அதுக்குள்ளே ஏ நா வாழ்வனா இருப்பனா அப்டின்ற மாதிரி இருக்கு இது முடியறதுக்குள்ள
இல்ல இல்ல இல்ல வாழலாங்க அது என்ன தெரியுமா ஏல்ர சனின்றது அ அ வாழ்க்கைய வாழ வச்சுதா அனுபவிக்க முடியுமே போலா உடாது அது
அதாவது கடவுள் வந்து கஷ்டோ குடுக்கலா எல்லாதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்ல இவங்க தாங்குவாங்களா இந்த கஷ்டத்த அப்டின்னு ஆ அப்டி அப்டி குடுத்துக்கிட்டே இருக்காரு இல்ல அய்யோ நமக்கு ஒண்ணு முடியறதுக்குள்ள இன்னொன்ன தூக்கி இந்தா வச்சுக்கோ அப்டின்றாரு அடுத்து என்ன அடுத்து இன்னொன்னு முடியர்த்துகுல்ல இந்தா இதையு சேத்து வச்சுக்கோ அனுபவி நல்லா அப்டின்ற அளவுக்கு போயிட்ருக்கு வாழ்க்க
மவனே மாட்னடா பம்பரகட்ட மண்டயா அத்த மாரி
நா நா குடுத்துக்கிட்டே இருக்கே நீ வெச்சுக்கோ அதா அதா பா அப்படி போயிட்ருக்கு சேரி ஓகேங்க நன்றி நன்றி
ஓகே